ட்ருக்கீங்க
ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கேங்க
என்ன பேசிட்டு இருந்தோ அன்னைக்கு வேற காலே நம்ம பேசினதே கேக்ல
அப்டிங்ளா அன்னைக்கு நம்ம அஹ் ஸ்கூல் போன நினைவுகள்லா ஞாபகப்படுத்தி பேசி ட்டு இருந்தோங்க ரொம்போமே அருமையா இருந்தது
ஆஹ் அஹ்
ஆ அன்னக்கு நைட்டு நம்ம பேசுனது கேக்லனாலு அதுதாங்க ஞாபகத்துல ஓடிக்ட்டே இருந்தது
சேரி சேரி
அ நைட்டு தூக்கத்துல கூட பழய ஸ்கூல்ல படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வந்துட்டாங்லா பாத்துக்
அடடா
அந்த அளவுக்கு ஒரு ஞாபகமான ஒரு கால ஒங்களோட பேசினத் கால் வந்து எனக்கு அமஞ்சுது
பாருங்க
அப்புற நீங்க அந்த முருங்கக்கீரையில பத்தி எல்லா நம்ம பேசிட் ட்ருந்தோலங்க நா வந்து முருங்கக்கீர சூப் புங்க அதுக்கப்புற முருங்கைக்கீரை லட்டும் ட்ரை பண்ணி கொடுத்தங்க கொழந்தைங்களுக்கெல்லா அவ்ளோ சந் தோஷ நல்லா சாப்டாங்க
சேரி சேரி சேரி ஆமா அது வந்து கொஞ்சோ இனிப்பு இருக்கு நம்ப அந்த இதுல கொஞ்சோண்டு எதா நாட்டு சக்கரையோ வெல்லமோ சேத்துட்டோம்னா இனிப்பிருந்ததுனால பசங்க டக்கு டக்குனு சாப்ட்ருவாங் ஆங்க
ஆமாங்க நா வந்து என்ன போட்டேனா இனிப்பு பொருளுங்க இனிப்பு பதிலா அந்த டேட்ஸ் பவுடர் விக்கிதில்லங்க
ஆமா
ஆஹ் டேட்ஸ் பவுடர் வாங்கி போட்டங்க நானு புதுசா இருக்கு அது வந்து இன்னுமே நல்லாதா இருந்துது
ஆமாம்மா அதுல டேட்ஸ்ல வந்து இரும்பு சத்துலா இருக்குல்ல
ஆமாங்க அ சத்துக்கு சத்த குழந்தைங்களுக் குடுத்த மாரியு ஆச்சு அதே மாரி வந்து நம்ம வந்து அ இனிப்பு சுவையு காட்ன மாரியாச்சு எ அப்டின்னு நினச்சுட்டுங்க நா உங்களுக்கு அதவே குடுத்துட்டே
ஆ டேட்ஸ் பவுடரு டேட்ஸு அந்த டேட் சிறப்பு எல்லாமே பாத்தீங்னா நல்லது
சேரிங்க
உம் அந்த ஸ்கூல் போம்போது உங்களுக்கு ஞாபக இருக்கா அஹ் நம்ம இங்கிலீஷ் மீஸ்ஸு மேக்ஸ் மிஸ்ஸெல்லா நா கூட நேத்து பாத்தே தமிழ் அம்மாவ நா பஸ்ல போயிட்டு இருந்தே அவுங்க வந்து அவுங்க ஹஸ் பண்ட் கூட வந்து ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்தாங்க கூப்லானு நினச்சே அதுக்குள்ள சிக்னல் போட்டுட்டாங்க
அப்டிங்களா நானு வந்து பாத்தீங்கனா என்னோட நெறய டீச்சர்ஸ் எல்லா பாத்திருக்கே அவுங்கல்லக் அவங்களு அதல்லா எவ்ளோ வயசாயிருச்சு பாருங்க இப்ப
ஆம்மா
ஆமா நாமளே ஸ்கூல விட்டு நின்னு எவ்ளோ நாள் ஆச்சு எத்தன வருஷ ஆச்சு
ஆமா
கண்டிப்பா அப்ற அவுங்களுக்கு ஏஜ் ஆயிருக்குல்ல
கண்டிப்பா கண்டிப்பா மின்னல்லா நம்ம தமிழம்மா வந்து ஆ ஜட போட்டு இது பண்ணிதான வரு வாங்க ஆனா இப்ப எல்லா வயிசாயிடுச்சு அவுங்க வந்து அந்த அ ட்ரைனிங் ஸ்கூல் போவாங்கல்ல
ஆமாங்க
அந் சா ஸ்டூடன்ட் லா ட்ரைனிங் அப்ப எப்டி அவுங்க வந்து கொண்ட போட்டுட்ருப்பாங்க
ஆமா
ஒரு வளையம் போட்டு அதெல்லா போட்டுட்ருந்தாங்க சின்ன புள்ள மாரி
அப்டிங்ளா அவுங்க இப்ப வயுசளவுல நல்லா வந்து நல்லா ஏஜ் ஆயிட்டாங்க ஒரு பத்து பதனஞ்சங் கழிச்சு பா பாக்குபொழுது அவுங்ளுக்கு கிட்டத்தட்ட ஏஜ் ஆயிட்டு நம்மள வந்து யாருனே தெரியாத அளவுக் கூட ஒருத்ரு எல்லா மறந்துர்றாங்க
ஆமாமா கண்டிப்பா நம்ம எதாது ராவடி பண்ணி சேட்ட பண்ணிருந்தம்னாதா ஞாபக இருக்கு
ஆமா ஒரொருத்தர் வந்து நல்லா ஞாபக வச்சிருக்காங்க
ஆ
ஒரொருத்தரு மறந்தர்றாங்க
இல்லனா நம்ப எதாவுது நல்லா படிச்சிருந்தோ அப்டினா அவுங்களுக்கு ஞாபக இருக்கு நம்ம சேட்ட பண்ணட்டா அவுங்களுக் ஞாபக இருக்கு
நா வந் து ஸ்கூல் லெவல்ல மார்க் வாங்குனங்காட்டிங்க இன்னைக்கு வரைக்குமே வந்து என்னோட டீச்சர்ஸல்லா ஞாபகமாக வச்சிரு க்றாங்க என்னய
பரவாலியே
மறக்காம வந்து நல்லா சொல்றாங்க நல்லார்க்கியா என்ன வேல பண்ணிட்ருக்க
ம் ம்
எப்டி இருக்க ஆ கொழந்தைங்கள எல்லா நல்லா படிக்க வையி நீ டியூசன் எல்லா அனுப்பாத நீயே நல்லா படிக்கிறல்ல நீயே கொழந்தைங்களுக்கு சொல்லி குடு டியூசன் எல்லா அனுப்பாத அப்டின்லா சொல்றாங்க ஆமாங்க ஆ நாங்க நம்மெல்லா அப்ப படிக்கும்போது நான்லா டீச்சர்னுதா கூப்டுவ எங்கு டீச்சர இப்பதா மிஸ்ஸுங்றாங்க மேம்ங்றாங்க அதேதோ புதுசா இருக்குது இந்த வார்த்தைல்லா கேட்டாவே
எல்லா காலோ மாறிடுச்சி
ஆமாங்க நானின்ட்டு சேரிங் டீச்சர் சேரிங் டீச்சர்னு தா சொன்ன நான்லா டீச்சர்னு தா கூப்டுவங்க
நா மிஸ் தா சொல்லிட்ருந்த
அப்டிங்ளா சேரிங்க அப்றங்க நாங்க படிக்கும்போதெல்லா இந்த மாரி இப்பலா கொழந்தைங்கள எல்லா ஸ்கூலுக்கு கூட்டிட் போறக்கு வேன் எல்லா வருதுளுங்க வேன் ஆட்டோ எல்லா
ஆமா
அப்பல்லா பாத்திங்கனா நாங்கலா வீட்ல இருந்து நேரா சைக்கிள் எடுத்துட்டு நடந்தா சைக்கிள் ஓட்டிட்டு தாங்க போவோ
சேர் சேரிங்
அ இப்பதா பாத்திங்கனா எல்லாரு என்ன பண்றாங்க அப்டினா அ ஆட்டோல போறாங்க வேன்ல போறாங்க இப்பலா நெறைய பேர் வேலைக் போக ஆரம்பிச்ட்டாங்க அதனால போயர்றாங்ளா அது மட்டு இல்லாம என்னன் வந்து பாத்திங்கனா நாங்கல்லா அப்ப வந்து தைரியமா சைக்கிள் ஓட்டுவோ
ம்
ஆ எவ்ளோ தூரோனாலு நம்ம தைரியமா போயிட்டு வந்துருவோன் பேரன்ட்ஸ் நம்பி அனுப்புவாங்க ஆனா இப்ப இருக்கிற சூழ்நெலையில ப பெண் பிள்ளைகளல்லா அப்டி அவ்ள தைரியமா அனுப்பவு முடியாது ம் காலமு கெட்டு கெடக்குதுங்க
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம படிக்கும்போது எல்லா ஊர்க்காரங்களுந்தா இருப்பாங்க
எல்லாரு வெளியவே உக்காந்துட்ருப்பாங்க
ஆ இப்ப யாரு வெளிய வரதில்ல
ஆமாங்க
எல்லார் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க எப்டி அப்றோ பிள்ளைங்க போறாங்க வராங்கன்றத பாக்க முடியும்
ஆமாங்க அப்றோ வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஓட்டும் போதுங்க எங்க ஸ்கூல்ல வந்து சைக்கிள் செ ட்ருக்குங்க ம் அந்த சைக்கிள் செட்டே நெறஞ்சு ஒரு ஆயிரோ சைக்கிள் நிக்குங்க
ஆமாமா அப்பல்லா பஸ் வசதி இல்லல்ல
ஆ பஸ் வசதி இல்ல சைக்கிள் ஓட்றதுல ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கு அந்த சைக்கிள் செட்டுக்கு நீ இந்த ஒம்பதாங்கிளாஸ் பிள்ளைங்களதா பொறுப்பா போடுவாங்க சைக்கிளு வந்து நல்லா நீட்டா அடுக்குங்க அப்பதா பின்னாடி வர்றவங்களுக்கு வந்து எடமிருக்கு அப்டிங்கறக்காக அணுக்குவாங்க அதுல வந்து நானு இருந்தங்க
சேரி சேரி
ஆ அப்
ஆமா பத்தாது படிக்கி ம் பத்தாத் படிக்கிற பிள்ளைங்கள வர மாட்டாங்கல்ல அவுங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு
ஆமாங்க
அ ஒம்பதாது பசங்கல்ல கொஞ்ச ஃப்ரீயா இருப்பாங்க
ஆ போடுவங்க பாருங்க எங்கள எல்லா போட்டா நாங்கல்லா பிரேயர் கட்டடிச்சிட்டு இங்கேயே ஃப்ரெண்ட்ஸோட நாங்க ஒரு அஞ்சு பேர்ருக்கோ ங்க நாங்க மட்டு இருந்துப்போ யாரையு இந்த சைக்கிள எடுக்கற விட மாட்டோ நாங்க பாத்துக்குறோ எங்ளுக்கு தா அடுக்க தெரியு அப்டின் சொல்லிட்டுங்க யாரையு உடமாட்டோ அப்ப அவ்ளோ சைக்கிள்ருக்குங்க மரத்து அந்த சைக்கிள் ஷெட்டே நம்பி ஆயிரோ சைக்கிள் புடிக்கிற எடத்துல ஆயிரத்தி முன்னூறு சைக் கிள் நிறுத்துவோ
சூப்பர் சூப்பர்
அது போக எடமில்லாம என்ன பண்ணுவாங்க அப்டின்னா ஆ இதுங்க ம மரமெல்லா இருக்குங்க மரத்தக்கடிய நிறுத்துவாங்க
ம்
ஆனா இப்ப பாத்தா ஒரு பத்து சைக்கிள் கூட இல்லைங்க அந்த சைக்கிள் செட்ல
இப்பதா நேரா நேர்த்துக்கு பஸ் வருது
ஆ நேர் நேரத்துக்கு பஸ் வருதுங்கறத விடங்க மெயின் என்ன பண்டிறாங்க அப்டீனா எல்லாருமே வந்து இந்த வேன்ல அனுப்சுட்றாங்க வேனு ஆட்டோல
ஆமாமா
அதனாலயே வந்து சைக்கிள் ஓட்ற எடமே இருக்காது இப்ப வேன்ல போனாங்க அப்டீனா ஆ கண்டிப்பா வந்துங்க இப்ப சைக்கிள்ல போறோ அப்டீனா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வழில போவோங்க ஒரே வழி தா மெயின் ரோடு தா அ ஃப்ரெண்டு் வீ டெல்லா வழில வருங்க ஒரு நாள் வந்து அம்மாட்ட சொல்லிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரமா அப்டின் சொல்லிட்டு ஆ அங்க போயிங்க அவங்க வீட்டுக்கு போனா அவங்க அம்மனக்கு அவங்க அம்மாக்கு நம்மள பாத்தோன அப்டியே குசியாயிரு போனுனே ஜூஸ் போட்டு குடுத்துருவாங்க
ஆமா
அ எங்கம்மா அந்தப் பொண்ணு பாக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா போய் போண்டா வட வாங்கிட்டு வந்து குடுத்துருவாங்க
ம் செரி
அந்த மாரி நினைவுகள்ள் மறக்கவே முடியாதுங்க இன்னைக்கு அந்த சைக்கிள் ஷட்டு காலியா நிக்கறத க கெடைக்கும்போது நீயெல்லா ஒரு காலத்துல எப்டி இருந்த ஆளு உட்காருக் கூட எடம் இல்லாம அவ்ளோ கூட்டமாருந்தா இன்னிக்கு உன்னோட நெலம இப்டி ஆயிடிச்சே அப்டின்‌ நென் னச்சிட்டு மனசுக்குள்ள ஒரு கஷ்டமாருக்குங்க
என்ன பண்றது இப்ப இருக்கற பிள்ளைங்கள்ல கஷ்டப்படவே மாட்டேங்குதுங்க
ஆமாங்க
சொகுசா வேன்ல போனோமா வந்தமாட்ருக்கணுன்ருக்காங்க
ஆமாங்க அதுவென்னமோ உண்ம தா
வீட்லந்து வெளிய பேய் மின்னெல்லா நம்ப வீட்ல எங்கையா‌ கடைக் போறதுன்னா சுறுசுறுப்பா போயிட்டு வருவோ இப்பருக்க பிள்ளைங்க எட்டி அப்பல்லா போணு மெயின் ரோட்டுக்கு போணு கடைக்கி இப்ப எட்டி வெச்சா கட அதுக்கு கூட போமாட்டேங்குறாங்க
ஆமாங்க இப்ப போவு மாட்டேங்கிறாங்க என்ற புள்ளைங்கல்லா என்ன பண்ணு அப்டின்னா ஒரு தரோ கடைக்கு போனா ஒரு தர போயிட்டு வந்துருவங்க ரெண்டாவத் தர கடைக்கு போ சொன்னா நீ எனக்கு அஞ்சிருவா தரியமா நா உனக்கு ஹெல்ப் பண்றல்ல நீ எனக்கு ஏதாவது வாய்ங் குடு அப்டின்னு அப்டியே நம்ள புடிச் சு என்ன பண்றது அப்டின்னா டிமேண்ட்டு வெக்குறது உனக்கு நா வேல செஞ்சித்தர
ஒரு தரவ கேட்டா வாங்கி தரலாங்க அத்தன தரவ கடைக்கு போறப்போங் கேக்கறாங்க
ஆமா
இவுங்கள வெச்சிட்டு நா என்ன பண்றதோ எனக் தெரியில
பசங்க ஒவ்வொரு டைமு ஒரு டைம் அஞ்சு ரூபா கேப்பாங்க ஒரு டைம் பத்து ரூபா கேப்பாங்க அதுக்கு நம்பளே போயிட்டு வந்துக்கலா
ஆமாங்க அப்டிதா இருஞ்சிங்க எனக்கு அப்புறங்க அப்புறோ என்ன பண்றது அஞ்சு ரூபா எடுத்துக்குறன் சொல்லிட்டு எனக்கு புடிச்சிருந்ச் எம்மா அதனால இன்னிக்கு ஒரு நாள் மட்டுமா இது ஒண்ணு வாங்கிட்றன் சொல்ட்டு பத்து ரூபா பொருளு சத்தமில்லாம வாங்கிட்டு வந்துறதுங்க
ஆமாம்மா
எல்லா வேலத்தனம் பண்றாங்க
ஒரு டைம் அ வந்து அஞ்சி ரூபாக்கு அஞ்சி ரூபாக்கு நா வாங்கிக்கிட்டமா அதனால அஞ்சி ரூபாய் போ எடுத்துக்கிறம்மா அப்டின்பாங்க
ஆமாங்க அப்புறோ என்ன பண்றது நேத்து வந்து நா உனக்கு கடைக் போனல்லமா அதுக்கு வந்து நீ எனக்கு அ நா பே பண்றதுக்கு வந்து மறந்துட்ட அதனால நா என்ன பண்ற இப்ப எடுத்துக்கற அப்டிங்கறதுங்க
நம்ம மும்மரமா ஏதாவது ஒரு வேல செஞ்சிட்ருப்போங்க அப்பதா வந்து பாத்தீங்கன்னா இவுங்க வந்து நா எடுத்துக்கிட்டா அம்மா நா எடுத்துக்கிட்டா அப்டின் கேப்பாங்க
கரெக்ட்
சேரிங்க உங்களுக்கு நேரமாச்சற்றுக்குது பாருங்க
ஆ செரிங்க பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பணு பாத்துட்டு வர
ஆ செரிங்க